அலோ
எப்டிக்கா இருக்கீங்க கேக்குதுக்கா
கேக்குதா
கேக்குது கேக்குது
எப்டி இருக்கீங்க அக்கா
சும்மாதாங்கா இருக்க சாப்டாச்சா
சாப்டாச்சுடா
என்ன பூவா வீட்ல
சரியா நீ
பிரியாணியா
வெள்ள வாங்கனீங்களா வீட்ல செஞ்சீங்களா
இல்ல மாமா வாங்கிட்டு வந்தாங்க
எனக்கு
ஆ
எனக்கு டங்ஸோ போட்டு விடுங்க
என்னது ஓ போட்டு விட்டாப் போச்சு என்னடி அக்கா இருக்கேம்பா
அவ நல்லாதாங்கா இருக் க்கா அங்க இருக்கா
எங்க
கேக்கவேல்லக்கா பேசுறது டே
ஒரே ஒரு நிம்ஷோ இரு இப்ப கேக்குதா
ஆ இப்ப கே ஆ இப்ப கேக்குதுக்கா
ஆ ஆவடியில இருக்காளா கேக்ற
ஆ ஆஹா ஆஹா அங்கல்லா இல்ல
ஆ
ஆ அவுங்க வீட்ல இருக்குறா
சேரி சேரி சேரி ம் சேரி ஃபோன் பண்றாலா
ஆ பண்றாக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பண்ணா
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணிதா பேசிட்டு இருந்த ஒடம் முடியில அவளுக்கு
ம்
வயிறு வலி இன்னிக்குலா சுத்தமா முடியில டயடா இருக் இருக்கு அப்டின்னா உக்கா உக்கானு இருக்குறா
நெறைய பண்றாங்களா என்ன
ஆ ஆமா போன மாசந்தா ஊருக்கு போயிட்டு வந்தாங்க திரும்பியு கல்யாணமு ஃபர்ஸ்ட் வந்தோனே போவே இல்ல அவங்க மாமியாருக்கு வேற கண் ஆப்ரேஷன் பண்ணாங்களா சரி இப்ப பாக்கணுல ஆ போயிட்டு பாத் ட்டு வந்தாங்க
சேரி சேரி சேரி அங்க ஊர்லலா நல்லா இருக்காங்களாமா
ஆ நல்லாதா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன நல்லாதா இருப்பாங்க
போட்டோலா வந்துச்சா
வந் வரலக்கா இவங்க செலக்டே பண்ணல நம்ம ரிசப்ஷன் போட்டோ தா செலக்ட் பண்ணி வச்சோ அவங்க ஆல்பம் போட லேட் பண்றாங்க
ஆ
ஊர்ல வந்து கல்யாண ஃபோட்டோ இருந்ததுல அத அவங்க செலக்டேப ஒன்னு செலக்ட் பண்ணல
அதா போறாங்க வராங்கள அப்பவே பண்ண வேண்டியதுதான அவுங்க
அதுதா ஒன்னு செலக்ட் பண்ணல நெறையா இருக்கு ஃபோட்டோ ஆங்க எங்கேஜ்மெண்ட் பண்ணாங் த அந்த ஃபோட்டோ அதுக்கப்புற வந்து கல்யாண ஃபோட்டோலா நற் ஆமா நெறையஃப் ஃபோட்டோஸ் இருக்கா அது செலக்ட் பண்ணவே இல்ல எங்கட் எங்கயுமே கெடைக்கலையா செலக்ட பட ல்ல ஒண்ணு
சேரி நீண்ணா சாப்ட்ட
எங்க வீட்ல தோச அப்போறோ வந்து இது வெள்ள கொழம்பு நான்வெஜ் கொழம்பு மாரி வாங்கிட்டே இந்த வாரோ அமாவாசையாமே
ஆமா ஆமா
எங்க வீட்ல அமாவாசன்னா ச வந்து நல்லா சிறப் ப்பா சாமி கும்டுவாங்க
ஓ ஆ தடல் புடலு
கும்புடுவாங்க சாம்பார் சாத தவிர்த்து வேற எதுவு இருக்காது நீங்க சாம்பார் சாத சாப்டுங்க என்னய அன்னிக்கு சாம்பார் சாத சாப்டவப்பீங்க நா இன்னிக்கு ஒரு நாள் சாப்ட்டுக்கறேனு வெளிலேந்து வாங்கி கொழம்பு மட்டு ட்டு வெளில நான்வெஜ் கொழம்பு வாங்கிட்டே போட்டி கொழம்பு மாரி தோசைக்கி தோச வாங்கி வீட்ல
உம் சேரி-சேரி-சேரி
உம் மாமா என்ன பண்றாரு
அவரு வந்ததே லேட்டு தா அதனால வாங்கிட்டு வந்ட்டாரு நா போய் அம்மா வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவ பா பாத்துட்டு வந்தே கீர்த்தனாவ போய் பாத்துட்டு வந்தே உம் ஆ பாத்துட்டு பேசுனா சேரி பேசிட்டு நா வந்தே கொஞ் கொஞ்ச வேல இருந்தது வேல செஞ்சுனு இருந்தே ம்
அப்டியா
அவுங்களுக்கு ஜீஸ் எங்கடி இங்கேயே கரெக்டா இரு க்கு இங்கே போன நாத்திகிழம ஒரு நாள் தா லீவு ஆ வரே-வரே-வரே
ஒரு நாள் வாங்க வெளினா போலா
ஆமாண்டி பிளான் போடுங்கடி போலா உம் பிளான் போடுங்க போலா
கோம்ப் ஆ அக்காகிட்டயே சொல்றே ஆ ஒன்னொரு அக்கா பொர்ஷவாக்கக்காகிட்டயு சொல்றே ச்சீ ஆ ஆ அங்கயூஸ்
அவ அவ இருக்கற பார் பொஷாக்கா பொஷவ் இருக்காளேக்கா அவ சூப்பர் இரு போலாம் ஏய் அங்க போலாண்டி ஹீ இகும்
ஆ ஆமா ஆமா பிளான போட்றாங்க அக்கா சூப் பர் அப்புறம் பிளான் போடறாங்க எல்லாம் வந்து முடிஞ்சிரது அந்த பத்து நிமிஷத்துல முடிஞ்சிரது
இவ்ளுங்க ரெண்டு பேர் இருக்கர்துல நடுவுல எங்க வீட்டுக்கார வேற கோத்து விட்டுராங்களா எங்க வீட்டுகார வந்து அவுங் இப்பவு. சைலண்டா போயிராங்களங்க அந்த டைம் வன்ட்டோனல்லாஸ் என்ன சொல்றியே இட்டுன் போறியா இட்டுன் போனியா சொல் நீயா ஸ் செஞ்சியா அப்டினு இவளங்கலா ரெண்டு பேரையு வுட்டுறாளுங்க என்ன மாட்டி வுட்டு போறாளுங்க
எங்கக்கா நானு நெறைய பிளான் போட்டேங்க்கா பிளான போட்டு போட்டு போட்டு பிளான் போட்டு போட்டு பண்ண மாட்ற அப்டீனு
அப்ப நானு அந் நெறைய பிளான் போட்டங்க்கா குயின்ஸ்லாண்டாச்சு போயிட்டு வரலா
குய்ண்ஸ்லாண்ட்லா தாளிச்சிடுவோ வெயில் வேற பயங்கரமா இருக்குடி
ஏ வெயில் பயங்கரதாக்கா ஆனா அங்க போய் ரைடெல்லா இருக்குல்ல நல்லா இருக்கும் அக்கா சோ அது அந்தளவுக் கு நம்ப ரைட்ல போயிட்டு வரதநால நெறைய மரம்தா இருக்கும் இப்பதா ரீசண்டா போனோ ரீசெண்டா இல்ல ரெண்டு மாச முன்னாடி எங்க ஆபிஸ்ல இருந்து கூட் இட்னுபோனாங்க சரி போறதுன்னா போலா புதுசா குரு தந்துருக்காங்கள ஒன்னொன்னு தீம் பார்க்கு யோ அங்கயாச்சு போலான்னு சொல்லினுயிருந்தே எங்க பசங்களுக்கோ ஸ்கூல தெறந்துட்டாங்க இதுக்குப்புற எப்டி போறது
இருந்து அடுத்த வாட்டி லீவு விட்டு ஸ்கூலே ஓபன் ஆயிடும் ஆ அப்போ வெரைக்கு கொம்முன்னு இருப்பாலுக ஆமா அது வரைக்கு பிளான் போட்டு தா இருப்பாலுங்க இ
மா மாவா வருஷ வருஷ சொல்லுவோ காசு இன்னோ ஒரு வருஷ இருக்கு காசு சேத்து சேத்து வச்சோனா சேத்து வச்சு போணு அப்டினு ஆனா போமாட்டோ
ஆஹ் அதாவது இந்த வருஷ இந்த வருஷ பிளான் போட்டா அடுத்த வருஷ மாச இவ்ளோன்டு கட்
வேணா பேசாம அந்த மாதிரி வேணா பண்ணலா நம்ப எல்லா நாலு அஞ்சு பேரு சேந்து சேந்து நம்ப அஞ்சு பேர் இருக்கோமா நீங்க ஒன்னு ரெண்டு மூனு நாலு அஞ்சு ஆறுணி ச்சீ மொத்த அஞ்சு பேர் அஞ்சு பேரு சேத்து வந்து மாச மாசோ நீ இ்வ்ளோனு
போட்டு லாஸ்டா வந்து எப்ப முடியுதோ அப்போ போய்ட்டு நம்ம போய்ட்டு பாத்துட்டு வந்தர்னு
ஆமா ஒரு ஒன் வீக் ட்ரிப் மாரி சும்மா இங்க அங்கெலா போவா ஆமா ஒரேடியா லாங்கு ஒரு அட்லீஸ்டு கொஞ்ச குளிர் பிரதோஷ மாரி போயிடனு
ச ச ம் ம் அ அந்தமாதிதா போனு அடுத்தது ஆ அடுத்தது நம்ம செட்ல யாருக்கு ஃபங்சனு யாருக்கு ஃபங்சன் இல்ல
யாருக்கு ஃபங்க்ஷன் இல்லக்கா இதுக்கப்புற இதுக்கப்ற வந்தா வந்து ஆமா நா ஏஜ் அட்டன் ஃபங் சன்ல்லா முஞ்சு போச்சி துக்கப்புறம் யாரும் ஏஜ்ஜட்டன் பண்ண மாட்டாங்க ஆமா
இப்பயெல்லா எப்ப தெரியுமா மேரேஜ்ஜூ அப்புறோ பிரெக்னென்டு பிரெக்னென்டுக்கு பங்க்ஷன் வெக்க வலகாப்பு இன்னோ ரெண்டு இருக்குது
அவ்ளதா
இனிமே இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்தா இருகுது
ஆமா அப்புறோ பங்க்ஷனே வேற எதுவுமே இல்ல ஆ அப்பா போயிட்டாரு க்கா அப்பவே போயிட்டாரு
கை செரியாயிச்சா
பரவாயில்லக்கா ஓரளவு பரவாயில்ல அ இங்க இருந்தா அப்பாக் க்கு ஓவர் வ முடிய மாட்டிகுது வேல செய்யவே முடிய மாட்டிகுது கஷ்டமா இருக்குன்றாரு டே டி அ அனல் வரது ஜாஸ்தியாயிருக்கா ஓவர் பிரெஷர் குடுத்
லா
ஓவர் பிரெஷர் குடுத்து செய்ய வேண்டியதாகுது அனால அங்க இப்பதா கொஞ்ச நாளிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரோ ஆகுது போய்
சேரி செரி செரி மாசத்து ல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் வருவாங்கல
ஆஹா இல்ல இல்லயில்லயில்ல மாசத்துல வ வர முடியாதுக்கா தூரோயில்ல மூணு மாசத்துக்கு ஒன்ஸ் அந்த மாரி வரு ருவாரு
உ உ உம் சேரி செ செ வேற என்ன ஆ அவங்களுக்கு காசு ஜிபேல பண்ணலையா உம்
என்ன காசு
அதா கோமுதி அக்கா
ஆமா ஆமாக்கா அம்மா சொன்னாங்க நா மறந்தே போயிட்டே நா கேக்குறே அம்மா கிட்ட என்னன்னு கேக் க்ற
ம் னவ்ங்க போன் பண்ணாங்க அ ம ம அம பொன் பண்ணாங்க என்னாச்சசி நாங்க அத என்னாச்சு இன்னோவ் காசு வரல அப்டின்னாங்க வருவாங்க அவ கொஞ்ச பிஸியா இருக்றதுனால போல்லங்க நா அப்றொ இன்பார்ம் பண்றே நா வ் பத்றே மறந்துருவாங்க ங்க அப்டின்னு சேர் செரி நாமப்படு ஜல ன்ன சே அதா ஒரு பத்ர மணி போன் பண்ணாங்க க சரிங்க நானு இன்னு போன் பண்ணுமா பண்ணிட்டு நா உங்ளுக்கு இன்ஃபார்ம் பண்றே அப்டி சொல்ட்டு வச்சட்டே நா சரி அதா உங்கக்கும் நாபகப்படுத்தலா ம் நாள்க்கு மார்னிங் மியவ்ங் விட்ரு சரியா
அ நா கேக்குறே நா அம்மா கிட்ட
அ அ இது நம்பர் இ கா அவ்ங்க நம்பரு
அ அம்மா கிட்ட இருக்கு தெர்லக்கா எனக்கு அத பத்தி எனக்கு தெரில நா பது நா துற்கா அத ஹேண்டில் பண்ணது கெடையாது அம்மாவும் ஹரிணிதா இத க்காதா பண்ணுவா
உ சேர் உ சேர் சேர் மாமா நல்லா பேசுறாரா டெய்க் டேம்
அ அத் நல்லாதான் பேசுறாரு அவர் எப்மே நல்லாதான் பேசுவாரு மாமா அப்பத்துலருந்தே கொஞ்ச பழக்கொல்ல ஆ நல்லா நார்மல் நார்ம்லா பேசுராரு கா ரொம்பவு இல்ல ரொம்ப கம்மியாவு இல்ல
ஏ உங்க அக்கா சாப்பாடுலா செய்றாளா
செய்ராக்கா பர்பஸ் சாதோ செய்றா
ஆமாவா அ
ஆமா சீரீயஸாவே சொல்றே இல்ல நா இதுவருக்கு சாப்பிட்ல மாமா வி மா அவங்க வீட்ல இருக்க ம்போதா செய்ரே இங்க வந்தா செய்யமாட்றா இங்க வந்தா நாங்க நம் எங்கள செய்வுட்றா அவங்க வீட்லனா அவதா செய்ரா செய்ரா ஒரு அளக் க்கு செய்றா பிரிஞ்சி செய்றா தக்காளி சாதோ செய்றா சாம்பார் சாதோ செய்றா ஆமா தனியாதா இருக்காங்க இல்ல இல்ல மாமியார்ல்லா இ இல்ல
ச இவங்க ரெண்டு பேர் தனியா தான இருக்காங்க
தா இருக்காங்க
சேரி சேரி சேரி கொஞ்ச கொஞ்சமா கத்துக்க சொல்லு யூ டூயூப பாத்து கத்துக்க சொல்லு எதனா டவுட் னா அம்மா ஃபோன் பண்ண நான்வெஜ் லா செய்றாளா அவ
ஆஹ்ஹா இல்லக்கா நான்வெஜ் லா அவள்க் செய் தெரியாது கத்
உ உ உ எனக்கே இன்னு மீன் குழம்புலா செய்ய வராது ஈ
அப்டியா நா நா செய்வே மீன்கொ நா வந்து வெஜிடேரியனோட நான்வெஜ் தா நல்லா செய்வங்
நான்வெஜ் வெஜ்ஜு நானு நல்லா செய்வே பட் ஆனா எனக்கு இப்பதா கொஞ் கொஞ்சோ கொஞ்ச நாளாதா வந்து மீன் குழம்பு ஓரளவுக்கு நல்லா வருது அதுக்கு முன்னாடிலா ச வரவே வராது இப்பதா எப்டியோ அப்டி இப்டின்னு பாத்து எல்லாரு என்ன திட்டி திட்டி இப்பதா மீன் குழம்பு கொஞ்சோ அப்டீ வராரம்சிருக்கு
செரி வந்தது வந்தா கேவா
உ உ
சரிங்கக்கா ஆ ஆ சரிங்கக்கா நீங்க வந்து வரே இருங்க வக்கட்டா
பாய்டா பாய்டா பாய்டா குட் நைட் டா